எப்டி
ஆ ஹலோ வணக்கம் நல்லா இருக்கறே நீங்க எப்டி இருக்குறீங்க
நல்லாருக்கே என்ன பண்றீங்க
நானா இப்பதா தூங்கப் போறே நீங்க
ஆ இனி மேல் தா தூங்கணு இங்க என் பொண்ணு சேட்ட பண்ணிட்ருக்கா அவள எப்டியாவது தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்கணு எப்டி போய்ட்ருக்கு வீட்ல கல்யாண வேலல்லா கேள்விப்பட் டே கல்யாணோ அவ தங்கச்சிக்குன்னு
ஆமா நல்லா போயினுருக்கு இப்போதா நேத்து தா போய் ஜுவல்ஸ் எல்லா வாங்கினு வந்தோ
அப்டியா என்ன வெல இருக்கே இப்போ சவரனு
என்னா பண்றது இது வெலே இருந்தா கூட வாங்கி தான ஆகணு நீங்க எங்க வாங்குறீங்க
நா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு ஒரு ஜுவல்லரி ஷாப் வாங்கது எப்பமே வாங்கறது அங்கதா அந்த ஜவுளி கடைல தா வாங்குது அதே அங்கதா வாங்குறாங்க அம்மா எப்பருந்தோ ஒரே கடைல தா வாங்குறோ அப்புறமா இங்க கணவர் கூட இந்த சவுக்கார் பேட்ல தா வேல ஒர்க் பண்றாரு இல்லையா அவருக்கு நெறைய தெரியு ஆனா எங்க கம்மியா கெடைக்கு அப்டின்ட்டு அவர்கிட்ட சொன்னா கூட அவரு அம்மா அவுங்க எல்லா போயிட்டு வாங்கினு வந்து ருவாங்க கம்மியான வெல இல்ல கொஞ்சோ பாத்து கம்மி பண்ணி தருவாங்க ஏன்னா அவர் சவுக்கார் பேட்டல தான ஒர்க் பண்றாரு அதனால எல்லாரு தெரிஞ்ச ஆளுனால கொஞ்சோ ஒரு ஐநூறு அந்த மாரி கம்மி பண்ணித் தருவாங்க
நா கூட வந்தா எனக் கூட கம்மி பண்ணுவாங்களா
ஆ வர நீங்க இவரு மூலியமா போனீங்கன்னா அவரு கூப்ட்டுட்டு போனாருனா கொஞ்சோ கம்மி பண்ணுவாங்க ஆமா அவுங்களுக்குனா நக எப்டி எதுக்கு நல்ல நக எவ்ளோ மிக்ஸ் பண்ணுவாங்க அப்டி எல்லா தெரியுல்லையா அங்க நைன் ஒன் சிக்ஸோ